ஹலோ சொல்லுங்க சார் எப் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க ப்ரோ என்ன பன்றீங்க சாப்ட்டாச்சா
சொன்ன மாரி இப்பதா எழுந்தே
சேரி ப்ரோ சேரி ப்ரோ நா படிச்சுட்டு இருக்க ப்ரோ காலேஜ் ஆ பி காம் பைனல் இயர்
பி காம் பைனல் இயரா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சாப்டாச்சுங்களா நீங்க
ஆ சாப்ட்டே ப்ரோ
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு
ஸ்பெஷல்லா ஒன்னு இல்ல ப்ரோ
சாப்பாடு போடுறதே ஸ்பெஷல் தான்றீங்களா எப்டி போது லைப்லா
கரெக்டா பண்ணீங்களா
எதனா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா என்ன ம் ம் இ சுத்தி ப்ரோ நா வாலிபால் விளாடுவே ப்ரோ அப்டியா ப்ரோ சூப்பர் ப்ரோ நானு வாலிபால் பிளேயர் தா ப்ரோ இந்த இது என்னவோ சொல்றானே
ஒரே எக்ஸ்ட்ரா பத்தி எல்லாம் காடு போற மாட்ட ஆயிரம் ரூபாய சுத்திய போயிட்டு எப்ப எழுதி மட்டு என்னா ப்ரோ
நெறைய கப்பல்லா இருக்கு
ஆ பிளேயரா நீங்க
ஆ ப்ரோ ஸ்டேட்கு ஸ்கூல் டைம்ல ஸ்டேட் போய் இருக்க அதுக்கப்பறோ வாலிபால்ல லோக்கல் மேட்ச் நெறயா விளாட
ஆ நம்ம மேட்சிகு எல்லா போனதுல்ல ப்ரோ ஏரியாவுள வெளாடுவோ அவ்ளோதா ப்ரோ
ம் இங்க அப்டி சும்மா ஏரிய ஆனா நா ப்ரொபஷனல் பேஸ்கெட் பால் பிளேயரு
ஆ
அதுல ஸ்டேட்ல்லா போயிருக்கே நெறைய டைம்ச்சு அதுல விளாடும் போது அதுல ஜம்ப் பண்ணுவானா சோ அதுல பாத்தாங்கன்னு அங்க இருக்கற ஆனா வந்து இதுல ஜம்ப் பண்றது இங்கேயு ஜம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்டி சொல்லி குடுத்தாங்க சோ அப்டி கத்துக்கணு அப்டி இப்போ மோஸ்ட்லி
ஓ செரி செரி என்னா ஊரு ப்ரோ உங்களுக்கு வேலூரா ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
என்ன ப்ரோ ஆஃப் டே ஸ் காலேஜா உங்களுக்கு இல்ல
ஆஃப் டே தா ப்ரோ ஆ ஆமா
சு நெனைக்கிற
ஆ முடிஞ்சிட்டு ஆமா ப்ரோ முடிஞ்சி ஷிஃப்ட்டு அப்டில்ல ப்ரோ அது வேற காலேஜ்ல ஷிஃப் டு கணக்கு உண்டு ப்ரோ எங்க காலேஜ்ல அப்டி கெடயாது எல்லாருமே ஹாஃப்டே அப்டி இல்லனா ஒரு மூணு ம ரெண்டு நாப்பத்தஞ்சு வரையு வெப்பாய்ங்க ப்ரோ
அவரு தா அதுக்கு மேல வெக்க மாட்டாங்க ப்ரோ ஆ நீங்க ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா
எங்க ஊர் சைட்லா வந்து ரெண்டு செ ரெண்டு ஷிஃப்ட் வெப்பாங்க மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவ்னிங் ஷிஃப்ட்டு
அ அது இங்க பக்கத்துல ம் ஒரு காலேஜ்ல உண்டு ப்ரோ அது கவ்ர்மெண்ட் காலேஜ் தா ஆட்ஸ் காலேஜு அங்கதா எ தங்கச்சி படிக்கிது
ஓகே கே கே
ஆ அங்க ஷிஃப்ட்டு உண்டு
ஓ
வாலிபாலு
நா என்ன ப்ரோ அப்டியே ரீல்ஸ் பாத்துட்டு
ம்
ஈவினிங் தா ப்ரோ வாலிபாலு
ஓகே அ டெய்லியு விளாட போய்டுவீங்க ஈவ்னிங்கு
ஆ ஆமா ப்ரோ ஏனா இப்ப வெளாட முடியாது ப்ரோ செம்ம வெய்லு
ஆமா ஆமா வெய்லு அதிகோ
அங்கெல்லா எப்டி ப்ரோ
இங்க வந்து லைட்டா மீடியமா இருக்கு ப்ரோ நெகிழ் இல்ல இப்பத்திக்கு ஃபுல்லா மறச்சிட்டுருக்கு மேகமூட்டமா இருக்கு ஈவ்னிங் ஆனா ம மழ வர மாரி ஆய்ரு
ஓ
இங்க கொஞ்ச க்ளைமேட் எலா ம் ம் இங்க கொஞ்ச க்ளைமேட் நல்லாருக்கு
ஆ
ஒரு ஒரு எட்த்துல ஒரு ஒரு மாரில்ல ஆனா வந்துச்சுர்ன்னா போ அடி தாங்க முடியாது வெயிலு
ஆ
அட்ச்சு நாக் அவ்ட் பண்ரு
ம்
இப்பத்திக்கு இப்டி இருக்குது க்ளைமேட்டு திரும்பவு அதே அடிச்சுன்னா வெளியல்லா வர முடியாது கண்ணு கூஸு அந்தளவுக்கு இருக்கு இருக்கு வெய்லு
இருக்கு ஆனா வெய்லு
ம் இருக்கு ப்ரோ கொஞ்ச அதிகமாதா இருக்கு
காத்தெல்லா ப்ரோ
ம்
இங்க காத்து பட்டைய கெளப்புது ப்ரோ
ம் காத்தடிக்கு ப்ரோ நா ச சிட்டி தா ப்ரோ சிட்டினா ரொம்ப சிட்டி இல்ல ஓரளவு சிட்டி அப்டேட்டிங் இப்பதா இப்பதா டிஸ்டிரிக்கா மாத்துனாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷமா சோ அதனால சிட்டி தா ரொம்ப எதிர்பாக்குற அளவுக்கெல்லா இந்த மாலு சோ அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் லா இருக்காது இருக்குமாலு இருக்கு பட் சுத்தி பாக்குற மாரியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கிற மார்லா அவ்ளோவா இருக்காது எல்லா ஒரு பத் து கிலோமீட்டர் சிட்டில இருந்து வெளிய போய்டோனா ரொம்ப வெளிய போன மாரி ஆயிரு செரி ரொம்ப தானா இருக்காது பட் பட் ஆனா இங்க ஒரு சிலதுலா கிட்ட கிட்ட இருக்கு நமக்கு கட்டய ஃபால்ஸ் ஒன்னு இருக் ஒங்க ஏரியா சைடு ங் ஓ எங்க ஏரியா சைடு ஃபால்ஸ் சுங்க ஆனாலு ஒன்சு ஆ இருக்கு ப்ரோ எல்லா கிட்ட கிட் ட இருக்கு ட்டூரிஸ்ட்டு ஏரியாலா கிட்ட கிட்ட இருக்கு சோ அதனால நம் நம்மளுக்கு வந்து சுத்தி பாக்குறதுக்கு அந்த மாரி விஷயத்லா நல்லா இருக்கு
அங்க வேலூர்ல என்ன ப்ரோ ஃபேமஸு
வேலூர்ல கோட்ட ஃபேமஸ் ப்ரோ
கோட்ட
ஆமா ஆமா அந்த டைம்ல கோட்ட கட்டியிருப்பாங்க கோட்ட ஃபேமஸு ஹிஸ்ட்ரி நல்லாக்கு ப்ரோ நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அந்த மாரி டைம்ல அது இது பண்ணது அதா அந்த மாரி டைம் வரையு இருந்தாங்கா
அ
ஆனா அது கட்டி இருக்கு ஒரு டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கு நல்லா இருக்கு அது ஓ அது ஒரு இந்த கோட்டயே இருக்கு ப்ரோ ஒரு சிக்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கு ஃபுல் சரௌண்டிங்கு
நீங்க இருக்குறதுல இருந்தா
அப்றோ
ஆ
நல்லா இருக்கு ப்ரோ பாக்க சுத்தி பாத்து நல்லா இருக்கு அங்குரு
அ
விஷ்யோ நல்லாருக்கு
அ
அந்த டைம்ல மொதலலா இருந்துச்சா அதுல
ம்
வேற என்ன ப்ரோ வேற என்ன ஃபுட்டு தா ப்ரோ எங்க ஊரு சைட்லா சாப்பாடு தா ப்ரோ அதலா எட்டு மணிக்கே பிரியாணி ப்ரோ எட்டு மணி ஏழு மணி பிரியாணி ஆமா ப்ரோ
ஆ
நாங்கல்லா பிரேக் ஃபாஸ்ட்டே இங்கெல்லா பிரியாணி தா ப்ரோ நெறையா தரமா இருக்கு கம்மியா இருக்கு
ஆ
ஆமா வெரைட்டி வெரைட் டி பிரியாணி இருக்கு எட்த்துல பிரியாணி இருக்கு பட் எங்க ஊர்ல ஆ எங்க ஊர்ல இருந்து இன்னோரு ஊரு தொண்ணூறு கிலோமீட்டர் வரையு பிரியாணி வேற மாரி இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு
நல்லாருக்கு
ஆமா ப்ரோ கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு நெறைய பேருக்கு இந்த ஆம்பூர் பிரியாணிலா சொல்லுவாங்கள நாங்கள் நாங்கள்லா அதெல்லா கிட்டதா இருக்கோ எங்க வீடு
ஓ நீங்க வேலூர் தானா இல்ல வெள்ல
இல்லல்ல ஆ உள்ளதா ப்ரோ ப ஆமாமா
செரி ப்ரோ செரி
அதுவு கோல்டன் டெம்பிள்னு இருக் கும் ப்ரோ கோல்டன் டெம்பிள்னா ஃபுல் ஃபுல்லா கோல்டு இருக்காது அந்த பிளேட்டுன் சொல்லுவாங்கள தகுடு
ஆமா
அது ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க கோல்டுலே
ஓ அப்டியா கோயிலு
கோயிலு கோல்டு கோல்டன் டெம்பிள்னுருக் அது ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க
ஆ
அதுக்கப்பறோ ஹாஸ்பிட்டல்ஸு மெடிக்கல் காலேஜு
ஆ
பஸ்ஸ்டாப் எல்லாமே ஃபேமஸ் தா நல்லா பெருசா இருக்கு நெறைய ஊருக்கு போணுனா இப்டி வந்துட்டுதா போணு
ஓ
இன்ட்ரனால இன்ட்ரெஸ்டான ஊரு கொஞ்சோ வெயிலு அதிகோ ஆமா ப்ரோ அதிகம் சென்னைய விட அதிகமா இருக்கு இங்கெல்லா சென்னைக்காரங்களே கதறி ஆமா ப்ரோ சென்னைக்காரங்களே கதறிடுவாங்க இந்த ஊ ஊருக்கு வெயிலுக்கு
ஆ
வெயிலு அதிகமா இருக்கு
ஓ க்ரவுடுக்லா ப்ரோ டிராஃபிக்கு
ம் எங்க இங்க அவ்ளோ டிராஃபிக் இருக்காதுங்க மோஸ்ட்லி நல்லா ஊரு பெருசு சோ அதனால கிளியராதா இருக்கு ரொம்ப நின்னு நின்னு போற மாரி இருக்காது எங்கியு வந்து அப்டி ஸ்டாப் ஸ்டெக்காகி நிக்காது அப்டி ஸ்மூத்தாக அப்டியே போயிட்டேதா இருக்கு
விவசாயோல்லா உண்டா ப்ரோ வேலூரு
இருக்கு ப்ரோ பட் ஆனா ரொம்ப மெய்னான பிளேஸ்ல இருக்காது அதுக் அதுக்கு ஒரு ஒரு ஒரு நாப்பது கிலோமீட்டர் உள்ள போனு
ஓ
அந்த மாரி எல்லாத்துலயு இருக்கு ப்ரோ விவசாயோல்லா இல்லாமல்லா இருக்காது மெய்ன்ல இருக்கா மெயின்ல இருந்து பாத்தன்னா இது இது ஊரான் தெரியு ஒரு நாப்பது கிலோமீட்ரு உள்ள போனாதா தெரியு ஓ இதுதா ஊருன்னு
ஆ ஏனா சென்னைலல்லா அது மாரி கெடயாது அதனால கேட்டே ப்ரோ
அங்க ஃபுல்லா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அங்க பிசினஸ் ஏரியா சோ அந்த பிளேஸ்லல்லா அதெல்லா அங்கயு இருக்கு அங்க எங்க இருக்குன்னா அந்த காஞ்சிபுரத்துல இருக்கு காஞ்சிபுரத்துல இதெல்லா இருக்கு இந்த ஸ்ரீபெரம்புத்தூர்ல்லா ஒ ம ஃபுல்லா இண்டஸ்ட் ஏரியா ஸ்ரீபெரம்புத்தூரு மதுரவாயிலு பெருங்குளத்தூரு அது ஃபுல்லா இந்த இன்டஸ்ட் ஏரியாவே சோ அந்த ஏரியா சைடுல்லா நம்ம ஆம அதெல்லா நேட்டிவ் எல்லா அங்கதா ப்ரோ
என்ன ப்ரோ
நேட்டிவ் எல்லா அந்த சைடுதா ரிலேட்டிவ் எல்லா அங்கதா இருக்காங்க சோ அதனால சென்னை ஓரளவுக்கு நல்லா தெரியு ப்ரோ
ம்
இந்த சைடு அவுட்ரு சேத்பட்லருந்து இந்த சைடு ஆ பெ பெரம்பூர்லந்து இருந்து இந்த சைடு ரோட் வரையு நல்லா தெரியு நெறையா தா ரிலேடிவ் எல்லா இருக்காங்க சோ அதனால அந்த சைடுல்லா வருவே ஆ சென்னையு தெரியு பேங்களூர் தெரியு
ஆ
இந்த சைடு போனா ஒரு டைம்ல ஒரு தேர்ட்டி டேஸ் திருச்சில இருந்தே திருச்சில நல்லா தெரியு
ம்
இந்த மாரி ஒரு பிளேஸ்லல்லா நெறையா தெரியு ப்ரோ இந்த சைடு பேங்களூர் தெரியு
ஓ
கேரளாக்கு மட்டு ஒரு டைம் போயிட்டு வந்துக்குறே அது மட்டு இன்னு ரெண்டு மூணு பேர் தேர்ட் டைம் போனா கேரளா ஃபோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க ஒரு ஒரு பழைய கம்பென்ல ஒர்க் பண்ணும் போது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேரளாக்காரங்க ஒரு நாலு பேர் பழக்கோ சோ அவுங்க அந்த சைடு போனா அவுங்க கூட பேசுனா அப்டியே இன்னு நெறையா விஷயோ தெரிஞ்சிக்கலா செரி ஓகே ப்ரோ பேசனது க்கு நல்லது ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பாக்கலா ஆ ஆ